கேக்குதா மாரி அம்மா கூப்ட்டாங்களா அதா கட் பண்ட்ட அப்மா ஒ லைஃப்லா எப்டி போது
லைஃப் சூப்பரா போகுது
எங்கடா‌ போனா
நானு ஒரு ட்ரிப்பு போலான்ட்ருக்கே ப்ளான் பண்ணிகிட்ருக்கே போகணு அன்னக்கி ஆக்சுவலா என்ன தெரிமா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து வால்பாற போலான் சொல்லி வண்டிலே போய்ட்டோ நானு எ ஃப்ரெண்டு ஸ்கூட்டிலயே வால் பாறை விஜய்யி இந் அந்த கீழவந்துட்டு அந்த டேம்லா தாண்டிட்டு போறோ அங்க போய் முன்னாடியே புடிச்சு வச்சுக்கிட்டாங்க
ஆ
என்னது ஈ பாஸ் இருந்தாதா போக முடியுன் சொல்லி அதுக்கப்றந்து ப்ளான் பண்ணி இப்பதா வந்து கொடைக்கானல் போலான்னு இது பண்ணி வச்சுருக்கோ
கொடைக்கானலுக்கும் ஈ பாஸ்ணுங்க சம்மர் டைம்ல எல்லா இடத்துக்கும் ஈ பாஸீ வேண்டும்
அதாங்க கொடைக்கானலுக்கு வந்து போறௌன் சொல்லி ஈ பாஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம்
ம்
ஆனா போக முடியுமான்ந்தா தெரில கொஞ்சோ
லைசென்ஸ் இருக்கா
லைசென்ஸாரு டூ வீலர் லைசென்ஸா டூ வீலர் த்து வச்சிருக்கே ஃபோர் வீலர்க்கு வச்சிருக்கே
ம்
அது கூட எல்லாம் இருப்பலா இப்படி நினச்சுட்டீங்க
ம்
நீ எங்கயோ பேன் பண்ணவே இல்லையா
இல்ல நானும் வால்பாற தா பிளான் பண்ணியிருக்கேன் வால்பாற டு ஆதிரப்பள்ளி ரோடு இருக்குல அங்க பிளான் பண்லாம் அப்படின்னு ஒரு ஐடியாவ்ல இருக்கு ஏன்னா அங்க வந்துட்டு கொஞ்சம் அனிமல்ஸ்ல்லாம் நிறைய இருக்குமா ஒரு அட்வான்ஜ் ஜர் மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போ போன வாரத்துக்கு முந்தின வாரொ தாங்க ஊட்டி போயட்டு வந்தேன் ஊட்டி செம கிளைமேட்டு செம கூலிங் ஒரு மணிக்கு எனக்குல குளிர் ஆரம்பச்சிருச்சாங்க நடுங்கிட்டு இருந்தா சூப்பரா இருந்துச்சு கிளைமேட்டு ஊட்டில ஆனா நீங்க வால்பாற ஏறுறீங்களா கொஞ்சம் பெண்டு மேலே ஏறனதுக்கு அப்புறம் ஃபஸ்ட் தூத் தூர்த்தல் போடும் அதுக்கப்புறம் ஃபுல்லா மழ வந்துரும் அங்க வால்ப்பாறைல
ஓ ஓகே ஓகே போனதே இல்ல போகன்னனு ஒரு டைம்மாச்சும்
பெயிட்டாங்க நல்லா இருக்கும்ளுக்கு வால்பாறல்லா
போகணும் போகணும் கன்ஃபார்மா ஒரு நாள்
போன வாரம்ந்தான் இங்கு கல்லார் போனே கல்லார்ல போய் நானும் ஒரு அண்ணே கல் அ கல்லார் மேட்டு பாளையோ பக்கத்துல இருக்கு நம்ம இது இருக்குல பிளாக் தண்டர் இருக்குல்ல பிளாக் தட தண்டர் தாண்டி ஒரு கிலோமீட்டர்ல ரைட்ல கல்லாருன்னு சொல்லி இறங்குவோம் அது வந்துட்டு ஊருக்குறங்க மட்டும் தான் உள்ள போனும் வெளியாள் வெளியாள்கள் யாரையும் உள்ள விட மாட்டாங்க எங்களுக்கு அங்க ஒரு அண்ணன தெரியுமா அதனால நாங்க அந்தண்ணா வீட்டுக்கு போறன் சொல்லி ட்டு நானும் ஒரு அண்ணனும் போயிட்டோம் உள்ள போயிட்டு என்னா ஆச்சு அது சுத்தி ஃபாரஸ்ட் எங்க பாத்தாலு ஃபாரஸ் உள்ள உள்ள யான வந்துரு சிறுத்த வந்துரு கரடி எல்லாமே வந்துரு உயிருக்கு குத்தரவாதமே இல்ல அங்க போனா அப்ப நாங்க போட்டதுக்குள்ள போயிட்டோம் ஒரு ஒன்ற கிலோமீட்டர் உள்ள நடந்து போயிட்டோம் எனக்கு பயம் வந்துருச்சு ஆமா யானை வந்தா கூட ஓடி ஓடி யந்துரலா எப்படியாச்சு சிறுத்த சிறுத்த கரடிலாம் ஆ சிறுத்த கரடியிலா வந்துச்சுன்னா என்ன பண்றது பாம்பு வேற ஒன்னு பாத்துட்டோம் நாகப்பாம்பு எனக்கு அதே பாத்து பயமாயிச்சு அப்போ சிறுத்த கரடில்லாம் வந்துருச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின் சொல்லிட்டு நா ன்னா நீ வரியா இலையா நீ வரலைன்ன சொல்லு நான் வீட்டுக்கு போறன் நான் ஓடி வந்துடுவேன் அப்படின் சொல்லிட்டு அப்ப நா ஓடி வந்துட்டே அதுக்கப்புறம் அந்த அண்ணா வந்தாரு அதுக்கப்புறம தான் வந்தம் அதுவும் எத்தன மணிக்கு தெரியுமா நைட் ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு எப்பவுமே வந்துருவோம் ஏன்னா பக்கத்து நாங்க போனத அந்த தண்ணி குளிக்கிற எடந்தான் எல்லா விலங்குகளும் வந்துட்டு நைட்டு அப்பதா தண்ணி குடிக்க வரும் அப்ப வரம்போது நாங்க அங்க நின்ட்ருந்தோன்னு வையே கடப்போயிடும் அதனால பயந்து அப்படியே ஓடி வந்துட்டோம்
ஓகே ஓகே
கரடில்லாம் இருக்குல தூக்கிட்டு போயிரும் கரடி ஒரு அடி அடிச்சா நம்ம நெஞ்செலும்புலா ஒடஞ்சிரும் அந்த மாதிரி அடிக்கும் கரடி கரடி ரொம்போ டேஞ்சர் என்ன ஒரு அபாயோ
நல்ல வேலங்க தீக்கரமா வந்துட்டீங்ளே வராம உட்டுருந்தே
நா சொல்ட்ட நீ வந்திய்லா உ லெவல் வரால்னா நா போற வீட்டுக்கு எனக் பயமா இருக் க்கு நா வேற வீட்டுக் வேற ஒரே பைய எ நம்பி வேர எங் அப்பா அம்மாலா இருக்காங்க நா போறேங்க நீ எப்பவும் வா அப்டி சொல்லிட்டு நான் ஓடி வந்துட்டன் அப்புறம் அந்தண்ணனும் வந்துட்டாரு கூடவே
செரி செரி செரி
நாளைக்கி உங்கள்க் லீவ் தானா காலேஜ் லீவிட்டா போ
நார் நா தா சொல்றல்ல எனக்கு இன்னும் காலேஜ் லீவ் விடுல விட்டாதன் போறதுக்கே இவ்ளோ இது வைவா வெச்ரும் வீக் குள்ள வெச்சு முடிச்சாதா சொந்த ஊருக் போறத்துக்கு
எத்தன வைவா இருக்கு
என் சைனல் வைவான்றது சைன்ல அது வந்து நீ கேக்றது வந்து ரிவ்யூ ஆ இதோட காலேஜ் முடிஞ்சுது முடிஞ்சுது முடிஞ்சுது
ப்றோ வர்க்கு
வர்த்து தேடிட்ருக்கே வே எதுன் கெடைக்கல
பேஸ்மெண்ட்டு
ப்ளேஸ்மெண்ட் எதுவு வர்ல
டா
ஏன்னா ஏன்னு நா என்ன சொல்ட்டு எங் ப்ளேஸ்மெண்ட் ஆஃபீசர்ட்டதா கேக்கணு
காலேஜர்ஸ் ப்ளேஸ்மென்ட் எது வர்லியா
எங்க காலேஜ்ஜல்லா ப்ளேஸ்மெண்ட்ருக்கு அனா எ என்னோட டிகிரிக்கு வர்ல
ஓஹோ என்ன டிகிரி எடுத்திருக்கீங்க
ம் மைக்ரோபயால ச்சி
இங்கயா
அ
அப்டினா
அப்புடின்னா வாஆப் ப்டின்னா என்னன் கேக்குறதுளுக்கா அயோயோ
ம்
அப்டின்னா உம் உங்களுக்கு இப்போ வந்துயே நீங்க கொரன்ச் இல்லல டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்றீங்ள
ஹமா மைக்ரோ லேபா அந்த லேபோ இது
ஆ அத்தா அத்தா த்தா
எனக்
அந்த ஒடம் சரிலாம போறது வந்து என்ன ஆர்கானிசம் சொல்லி நாங்கதா கண்டுபிடிச்சி
அத்தாங்க அது எனக் தெரியுங்க உங்களுக் தெரியுமான்னா வந்து
ம் ஊஹு ஓகே ஓகே ஓகே
ம்
எனக்கு தெரியுமோது படிக்கிறவளுக்கு தெரியாதா
இப்ப நாளைக்கி ஹாஸ்டல்லதா இருப்பீங்ளா
ஆமா நாவே ஹாஷ்டல்லதா இல நாளைக்கி கா நாளைக் போய் டீசர்ஸ ப்ரிண்ட்டு போட்லானு ஒரு ஐடியாவ இர்க்கோ நாங்க எ ஃப்ரெண்டு
ட உங்களுக்கு எத்தன சப்ஜெட்டு மொத்தோ ம்
இப்போ கடைசி செம்ல வந்து எனக்கு இதே இல்ல
ஜெக்ட்டே இல்லயா
ஆ சப்ஜெக்டே இல்ல
எல்லா பிராக்டிகல் தானா
இல்ல பிரா பிராக்டிகலுமே இல்ல பிரோஜக்ட் மட்டுதா
பிங்க் இன்டர்ன்ஷிப்லா பண்ட்டீங்களா
என்னது
இன்டர்ன்ஷிப்
இன்டர்ன் அது இன்டர்ன்ஷிப்லா மொத வருஷ முடிச்ச ஒடனே பண்ணிட்டே
த இயர்லயே கொடுப்பாங்கல்லா இன்டர்ன்ஷிப் இல்லயா
நா பி ஜி படிக்கிறே
ம் அதனாலயா
ம்
பி ஜினா வந்துட்டு இப்ப ஒரு டிகிரி முடிச்ட்டு பண்றதா பி ஜியா
ஆமா ஃபர்ஸ்ட்டு மூனு வருஷ இல்ல ஃபர்ஸ்ட்டு நாலு வருஷ படிச்சுட்டு அதுக்கப்புறோ ஃபர்ஸ்ட்டு மைக்ரோபயாலஜி தா படிச்சே அது முடிச்சுட்டுதா அதுக்கப்புறோ அதுலேயே பி ஜி பண்ட்ருக்க
ம் ஒ அப்ப ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரை பண்லால பிளேஸ்மெண்ட்டு
ஹாஸ்பிட்டல்ல வந்து சம்பள கம்மியாாதா தருவாங்க அதுவு இல்லாம நம்மளுக் க இது கீரோத் இருக்காது அதுக்குல்லா எல்லாமே ட்ரை பண் டே எல்லா சொல்றாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எங்கே போறது இப்போதானே முடிச்சிருக்கே எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க சோ எதாச்சு ஒண்ணு பண்ணு ஃபர்ஸ்ட இத முடிச்சிருவோ காலேஜ ஃபுல்லா முடிச்சுட்டு அப்புற வீட்டுக் கு போயட்டு எதாச்சு யோசிப்போனு
ஆ
ஒரு மைண்ட் செட்ல இருக்கே டெய்லி அப்ளை பண்ணுவே தூங்குறக்கே லேட் டாயிரு அன் டைம் ஆயிரு இங்கிஷ்தா தோன்றுமா
பாசெல்லா ஸ்டிட்லா இல்லயா
என்னது ஸ்ட்ரிக்டா ஆஹ வெளியில இருக்கும்ல இந்த இது கேர்ள்ஸ் ஹ லேடிஸ் ஹாஸ்டல்ன்னு சொல்லி அந்த அந்த மாரி காஸ்டல் அது
எப்ப வேணாலு போயிட்டு எப்ப வெணாலு வந்துக்லாமா எதா டைமிங் இருக்கா
ஒம்பொது மணிக்குள்ள வந்தா போது
ம் காலைல
என்னது காலைலயா கா லைல ஆறு மணிக்கு ஒ பி ஜி ஓப்பன் பண்ணிடுவாங்க அதுக்கப்புற எத்தன மணிக்கு வேணாலு போலா
ம் இப்பு டயர்டா இருக்கே இப்ப
என்ன வெளியே போயிட்டு வந்ததா
ஆமா வண்டி ஓட்டிட்டு வந்தேனா
வண்டி ஒ நீச்சல் அடிச்சதுக்கு டயர்டுன் சொன்னா ஓகே வண்டி ஓட்னதுக்குல்லா டி ட்யர்டாவாங்
ஏங்க வண்டி ஓட்டுனா டயர்டா இருக்காதாங்க நூத்தம்பது கிலோமீட்டரு பக்கோ ஓட்டிட்டு வந்திருக்க
அது எப்படி எனக்கு தெரியு நூத்தம்பது கிலோமீட்டர் பக்கோ ஓட்டனீங்க ஐயோ பர்சனல் டீட்டெயில்ஸ்ஸ ஷேர் பண்ணாதீங்க உங்க வீட்டு்ல அம்மா சண்டைக்கு வர போறாங்க
இது என்னங்க பர்சனல்டீட்டெய்ல்ஸ்ஸு ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் தாங்க சொன்னே ஆ
இல்ல சொல் அப்பறோ நீங்க தா கேட்டுட்டீங்க அப்டின்னு சொல்ல கூடாதுல்ல
எ எத்தன மணிக்கு சாப்டுவிங்க எத்தன மணிக்கு லன்ச்சு தருவாங்க ஹாஸ்டல்லயே தந்துருவாங்களா லன்ச்சு
இல்ல இது இப்பொழுது தரது வந்து டின்னர் இரவு உணவு தெரியுமா
தெரியா ஓகே ஓகே
எட்ரைக்கு தா போகணு
எட்டரைக்கா
ம்
சேரிங்க சிஸ்டர் இப்ப சாப்ட்டு வந்து கூப்டுங்க நானு போய் சாப்ட்டு வந்து கூப்பட்ற
ஆ சரி ஓகே